ஹலோ
ஆஹ் இல்ல இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்குறேன் நீங்க எல்லாம் நல்லா இருக்கறீங்களா
ஓ ஜாலியா இருக்கேன்ங்க
வீட்டுல எல்லாம் நல்லாக்கிறாங்கன்னா
எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்டுலல்லாம் நல்லா இருக்காங்களா
எல்லாம் நல்லாக்குறாங்க
அப்புறம் உங்கள ஒரு விஷயம் கேக்கலாம்ந்தா கால் பண்ணேங்க
சொல்லுங்க
நீங்க ஆன்லைன்ல நறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கீங்களா எப்படி அது உங்களுக்குல்லாம் செட் ஆகுதா பிடிச்சிருக்கா குவாலிட்டியா இருக்கா எல்லா பொருள் எல்லாம்
ஆமாங்க நம்ம குவாலிட்டியை பார்த்து செலக்ட் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோணுங்க
அப்படிங்களா எந்தெந்த மாரி பொருள்ல்ல வாங்குவீங்க
வீட்டு யூஸ் எல்லா பொருளுமே ஆன்லைன்ல தான் நாங்க பர்ச்சேஸ் பண்ணுவோங்க
டிரஸ் எல்லாமே ஆன்லைன்ல எடுத்துக்கிறீங்களா
ஆமாங்க ட்ரெஸ்ஸு செப்பல்ஸு அப்புறம் வீட்டு கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் ஷோகேஸ் பொருட்கள் எல்லாமே வந்து ஆன்லைன்ல நாங்க அடிக்கடி பாத்துட்டே இருப்போங்க
செரிங்க
அதுல எதாவது நியூ மாடல்ஸ் எதாவது வரும்போது நாங்க ஆர்டர் போட்டு வாங்கிடுவோங்க
செரி செரிங்க எங்களுக்கு செட்டே ஆக மாட்டேங்க எனக்கு புடிக்கவே மாட்டேங்குதுங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றது எப்டி உங்களுக்கு செட் ஆகுது நம்ம போடுறது ஒண்ணும் வேற பொருள் வந்து அப்படிங்கிற மாரி எல்லாம் கேள்விப்பட்டன் அந்த மாரி இதெல்லாம் இருக்குங்களா
நம்ம பாத்து செலக்ட் பண்ற பொருள் தான் வரும்
செரிங்க
இல்லிங்க ல அத வந்து கரெக்டா அப்புறம் வந்து பிளேஸ் பண்ணி போண்ணும்
செரி செரிங்க
நம்ம ஒன்னு பாத்துட்டு அந்த பொருள் பிடிக்குது அப்படின்னா அதோட ரேட்டு இதெல்லாம் கம்பேர் பண்ணி அப்புறம் தான் நாங்க பர்ச்சேஸ் பண்றது ஆர்டர் போடுவோம்
செரிங்க
பாத்த உடனே வந்து ஆர்டர் போட மாட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பாப்போம் அப்புறம் சில ஆஃபர்ஸ் எல்லாம் வுடுவாங்க
செரிங்க
அதெல்லாம் வெயிட் பண்ணி பாத்துட்டு போடுவோமே இல்ல ஒரு டைம் ரெண்டு டைம் போட்டு பாத்தீங்கன்னா அப்புறம் அதுக்குண்டான ஆஃபர்ஸ் எல்லாம் வுடுவாங்க நெறைய கிஃப்ட் இந்த மாரி வரும்
செரி செரிங்க ட்ரெஸ் நல்லா இருக்குதுங்களா கிளாத்து
ட்ரெஸ் நல்லா இருக்குங்க நம்ம செலக்ட் பண்ணும் இப்ப நமக்கு வந்து காட்டன் மெட்டீரியல் வேணும்னு வைங்க
செரிங்க
அதுலயே தனியா காட்டன்னு வந்துடும்
செரி செரி ஓ அது இதுலயே வந்துருங்களா
ஆமா அது மாரி கிளியரா வரும் நம்ம ரேட்டு ப்ளஸ் வந்து சைஸு நம்மளோட சைஸு எல்லாமே வந்து மெஷரிங்கே இருக்குங்களா
செரி செரிங்க
அதுல தெளிவா வரும்ங்க அத தெளிவா பாத்து நம்மளுக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாரி பாத்து செலக்ட் பண்ணணும்
செரிங்க
அதல்லாம் நெறைய வெரைட்டிஸ் வருங்க நம்மளுக்கு அதுல எது பிடிக்குதோ அதத்தான் பாத்து போன்ணும்
செரி செரிங்க அது எனக்கு தெரிஞ்சவுங்க வந்துங்க ஒருத்தங்க ஆன்லைன்லதான் எல்லா பொருள் எல்லாம் வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெஸ்ல்லாம் ஆஹ் ஒரு சிலதுெல்லாம் நல்லா இருக்குங்க கிளாத்து ஒரு சிலதுெல்லாம் நல்லா இல்லிங்க செரி நீங்களும் உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் செரி வாங்கிருக்கீங்களா செரி அதனாலதான் உங்கள கேட் ட்டு பாக்கலாம் பொருள் எப்படி இருக்குன்னு அவுங்க சொல்லிட்டே இருக்காங்க வாங்க நான் உங்களுக்கு எல்லா பொருளுமே வச்சிருக்கேன் அப்படின்றாங்க சரி எப்படி இருக்கு என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் அவுங்ககிட்ட வாங்கலாமா வேண்டாமானு பாத்துக்கலாம்
அது வந்து பிஸ்னஸ்ங்க பிஸ்னஸ் பண்றவுங்க வந்து ரேட்டு ஒண்ணு பாப்பாங்க ரெண்டாவது வந்து மெட்டீரியல் அவங்க பாக்க மாட்டாங்க
செரிங்க
இப்போ பல்க்கா ஒரு ஆர்டர் போடுவாங்க அதுல பாத்தீங்ன்னா மிக்சிங்ல போட்டு ரேட் கம்மியா வரும் அதைய எடுத்து அவுங்க சேல் பண்ணுவாங்க
செரிங்க
இது நம்ம அப்படி இல்லிங்க நமக்கு சூட்டபிளா பாத்து கரெக்டா ஒன்னும் செலக்ட் பண்ணித்தான் போடுவோம்
செரிங்க
கடைக்கே போனும் பாத் தீங்கனா கடையில போய் பாத்தீங்கன்னா நெறைய வெரைட்டிஸ் எடுத்து போடுவாங்க அதுல பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி ஒண்ணு எடுக்க மாட்டோங்க
செரிங்க அது எங்க வீட்டுல பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு ஷர்ட்டு எடுத்தேங்க அது என்னாச்சுங்கன்னா நம்ம பாக்கும்போது ஒரு மாரி நல்லா இருந்துச்சுங்களா ஆன்லைன்ல அது டெலிவரி வந்ததே பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு மூணு தடவை ஏமாந்து டங்க டெலிவரி வந்தத பாத்தீங்கன்னா கிளாத்தே நல்லா இல்லைங்க சைஸூம் பத்தலங்க போர்டு ரிட்டன் போட்டு வுட்டோங்க அப்புறம் ஒரு தடவை வேற ஏதோ வாங்கிட்டு வந்து அதுவும் கிளாஸ் அத ரிட்டனே எடுக்கலங்கா நம்மளுக்கு பணம் போச்சுங்களா இப்படி நடக்குது அதனால தான் எனக்கு அந்த ஆன்லைன் ஷாப்பிங்க எனக்கு பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல
போகாதுங்க உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்
செரிங்க
இப்போ நமக்கு வந்து பொருள் புடிக்கல அப்படின்னாலும் ரிட்டன் போட்டோம்னு ஒரு டூ த்ரீ டேஸ்ல அவுங்க ரிட்டன் எடுத்துக்குவாங்க
செரிங்க
அது ரிட்டர்ன் எடுத்துட்டு நம்மளோட அமௌண்ட்டக்கு வேற எதாவது ஆர்டர் பண்ணும்னா அது வந்துரும்
ஓ அப்படி மாத்திக்கலாம் இல்லீங்களா நமக்கு புடிக்கலன்னா
மாத்தி நா நம்ம வந்து இப்போ சைஸு ஒரு சைஸில் போடுறோன்னு வைங்க ஆர்டரு அது வந்து நமக்கு சூட்டபுளா இல்லை அப்படின்னா மருடியும் பேச்சு வேணுமோ அதுக்காக நம்ம மறுபடி ரீப்பிளேஸ் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம்
ஓ அப்படிங்களா செரி செரிங்க சரிங்க அப்புறம் அப்புறம் உங்க வீட்டுல வந்துட்டு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க ஸ்டிச்சிங் எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னாங்க எப்படி எங்க வெளியிலாம் தச்சு குடுக்குறாங்களா
வெலிலயிலா தைக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப குளோஸா தெரிஞ்சவங்க ஏதாவது குடுத்தாங்கனா அடிச்சு
சேரிங்க
ஏன்னா அவங்களுக்கு வீட்டு வேலை செய்யறகே சரியா இருக்குங்க
சரிங்க
அவங்களுக்கு பொழுதுபோக்கு அப்படிங்கிறதுக்காக அதை வந்து டிச் பண்ணுவாங்க ஏதாவது கிளாத்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்குவாங்க வாங்கிட்டு இந்த விண்டோ ஸ்கிரீனு
சரிங்க
ப்புற பெட்ஷீட்டு அந்த மாதிரி இருக்கறது வந்து ஒ ஒண்ணும் வாங்கி வாங்கி வச்சுப்பாங்க ஏதாவது நல்லா கலர்ஃபுல்லா அவங்களுக்கு லுக்கா தெரிஞ்சுதுன்னா வீட்டை டெக்கரேட் பண்றக்காக எல்லாம் பண்ணுவாங்க டிச்சிங்
செரி செரிங்க உம் எல்லாமே அடிப்பாங்களா பிளவுஸ் சுடி அந்த மாரில்லாம் எல்லாமே அடிப்பாங்களா
எல்லாமே அடிப்பாங்க அவங்களுக்கு தேவையானது அடிச்சுக்குவாங்க வெளியில குடுக்குறவங்க வந்து ஒண்ணு ரெண்டுதா வாங்கி
சரிங்க உம் லாஸ் டைம் வந்தப்ப உங்க வீட்டுல மி்ஷ் இருந்துச்சுங்களா பாத்தேன் நானு சரி கேக்கலாமான்னு பாத்தேன் சரி நெக்ஸ் டைம் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டுதான் விட்டுட்டேன் சரி அதுதான் இன்னைக்கு பேசுறதுனால கேட்டேங்க எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் எடுங்க இதுல டைலரிங்ல எல்லாம் உம் கிளாஸ் எல்லாம் சொல்லி தந்தேன் எங்க பக்கத்துல போட்டாங்கன்னா போலான்னு பாக்குறோம் சரி அதான் உங்க கேக்கிலாம் அவங்க ஏதாவது கிளாஸ்ன்னு எடுப்பாங்களா எடுக்கறக்கு டைம் இருக்குங்களா
அவங்க கிளாஸ்ல எடுக்க மாட்டாங்க வேணா சொல்லிக் குடுப்பாங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது சொன்னோம்னா டிச் பண்றது அந்த கட்டிங் பண்றது எப்படி டிசைனிங் எல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க
செரிங்க
நம்ம வந்து ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சனால
சரி சரிங்க
டயடா இருப்பாங்க
செரிங்க
அவங்களுக்கு வந்து இப்ப நார்மலா யூஸ் பண்ற டிரரெஸ்ஸுக இதுக எல்லாம் வந்து அவங்க லைக் பண்ண மாட்டாங்க ஏதாவது புதுசா இருக்கணும் புதுசு புதுசா பண்ணணும் அப்படிங்கற அந்த மைன்லலேயே இருப்பாங்க
அப்படிங்களா பரவால நல்ல விஷயம்
அப்புறம் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு விண்டோ ஸ்கிரீன் வைங்க அது வந்து ஒரு அஞ்சு வெரைட்டி வச்சிருப்பாங்க
செரிங்க
வந்து அவுங்க மாட்டி மாட்டி போடுவாங்க அப்புற புது மாடல் ஏதாவது அவுங்களுக்கு தோணுச்சுன்னா டக்குனு வந்து ஆட்ர்ரு போட்டு அதையே டிச் பண்ணி மாட்டிடுவாங்க
ஓ ஹோ செரி செரிங்க
இந்த டைனிங் டேபிளக்கு வற கிளாத்து இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க
செரி செரிங்க
ஒரு வீட்ல கொழந்த க்கு ட்ரெஸ் எல்லா பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே ஆட்ரு போட்டு வாங்குவாங்க அது உங்ளுக் தெரியுங்க அந்த ஃபீல்டு இருக்கிறதுனால
செரிங்க
மெட்டீரில்லு அதுக்குண்டான காஸ்ட் இது எல்லா கால்குலேஷன் போட்டு அவுங்க ஓகே அப்டின்னு சொல்லி ஆர்டர் குடுத்துறாங்க
அப்டிங்களா செரி செரிங்க பரவால்ல உங்ளுக்கு நீங்க ஆன்லைன்ல எல்லா உங்ளுக்கு நல்லா செட்டா அமைஞ்சிருச்சி உம் செரி அப்புறம் அவுங்க எதுல பண்றாங்க என்னங்கறத நா வந்து ரிட்டன் பண்றதெல்லா எப்டி இருக்கு என்னன்னு
அவுங்க வந்து ஒரே நாள்லேலா ஆட்ரு போட மாட்டாங்க ரொம்ப யோசிப் இல்ல யோசிப்பாங்க ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருவாங்க வச்சுட்டு அத வந்து ரெண்டு நாளா வந்து கம்பேர் பண்ணி பாப் ப்பாங்க அப்புற இவுங்க ரெண்டு மூணு ஆன்லைன் பர்சேஸ் மெட்டீரியல்லா வரு இல்லிங்களா
ஆமாங்க
அதுல இல்லா ஒவ்வொன்றலயு போய் போயயி செலக்ட் பண்ணி அந்த மெட்டீரில்ல என்ன ரேட்டு வருது என்ன கிளாத் குடுக்குறாங்க எவ்ளோ இந்த பாலிசி மெட்டீரிலோட இதெல்லா பாப்பாங்க
செரி செரிங்க செரிங்க
க்வாலிட்டி வந்து எப்டி இருக்குன் சொல்லி போட்டு பாத்துட்டு அப்புற ஆட்ரு குடுப்பாங்க ஒரு வார பத்து நாள்ல அதயே பாப்பாங்க
ஓஹோ செரி செரிங்க
அதனால உங்ளுக் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்றது கரெக்டா வந்துடு
செரி செரிங்க செரிங்க செரிங்க அவுங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு நாளு நாங்களு வர்றங்க வந்து பாக்குறோ எப்டி என்ன கட்டிங் இதெல்லாமே வந்து பாத்துட்டு வர்றங்க செரிங்ளா
இப்ப நா சொல்றேங்க அவுங்கிட்டேமே
செரி சொல்லி வைங்க அவுங்ககிட்ட வீட்ல அப்புற நீங்க சண்டே நாள் தா வீட்ல இருப்பீங்க இல்லையா நீங்க ஒர்க்குக்கு போறீங்க சண்டே தா வீட்ல இருப்பீங்க
ஆமாங்க சண்டே கொஞ்ச ஃப்ரீயா இருப்போங்க மத்த நாள்ல்லா கொஞ்சோ பிஸியா இருப்போ செரி வாங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்ல எல்லாருமே ஆன்லைன் பர்சேசிங் தா மெட்டீரியல் எல்லா பாருங்க உங்ளுக் புடிச்துன்னா அப்புற ஆட்ரு பண்ணிக்கலா
ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க செரிங்க வரும்போது கூப்பறங்க
ஓகேங்க
ஓகேங்க பாய்ங்க